ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
ம் கேக்குது உங்களுக்கு கேக்குதா
ம் கேக் கேக்குது
ஹலோ
ம் சொல்லுங்க கேக்குது கேக்குது
ஆ கேக்குது
ம்
நீங்க சொன்ன மாரியே அப்டிதா இருக்கீங்க
சொன்னா யாரு நம்பவு மாட்டாங்க
ஆமா என்னால நம்ப முடியல தா
மெயின் எல்லாரு எ பொறாம படுறதே எ முடிய பாத் தா
அது செரி
ஏனா முடி எனக்கு எப்பயுமே நெறையா இருந்த புடிக்கு முடிய நா கம்மியா வக்க மாட்டே அவ்ளோ சீக்கிரோ அதனால வந்து ஸ்கூ ஸ்கூல்ல ஸ்கூல்ல இருந்தே பொறாம படுவாங்க
அப்ப பாத்து கவனமாக இருங்க கண்ணுபற்ற போது
இப்பயுமே பாத்தீங்கன் வச்சிக்கோங்க எ பையே கேட்பா எ புள்ள கேட்பா எப்டி தா ஒனக்கு மட்டு இவ்ளோ முடி இருக்கு எனக்கு மட்டு வரவே மாட்டுது அப்டினு கேட்பாங்க
டி பி ல இருக்கிற தா உங்க பையனா
ம் ஆமா முஹமது இத்ரீஸ்
இத்ரீஸ் ம் ஓகே ஓகே சூப்பர்
ப்பா பேரு சுல்தானா பாத்திம்மா
ஓகே ஓகே ஓகே
ம் உங்க பைய பேரு
ஏ பையே பேர் வந்து மாயிஸ்
என்னது
மாய்ஸ் எம் டபுள் ஏ ஐ எஸ் சே
மாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கேட்காத பேரா இருக்கு
டிஃப்ரெண்ட்டா இருக்கே
ம் ம் அதுக்கு நா கேட்டதே இல்ல
அது சேரி
ஒய்ஸ் கேள்விப்பட்டுருக்கோ ஆனா இது டிஃப்ரெண்ட்டா இருக்கு
எங்கயு கேள்விப்படாத பேருதா, கேள்விப்படாதா பேரா பாத்துதா வச்சுருக்கே
சேரி சேரி ஆனா இந்த பெய இவனுக்கு பாத்தீன்னா அவங்க அம்மாதா வச்ச பேரு அது எத்ரிஷ் நபிய வைக்கணுனு சொல்லிட்டு அவுங்களா முடிவு பண்ணது பாப்பாக்கு பாத்தீங்கன்னா நா வந்து நா ஒரு பேர யோ யோசிச்சி வச்சிருந்தே பேர் எ எங்க அஜத் என்ன சொல்ட்டாரு அந்த பேரு வந் து குரான்ல எங்கயுமே இல்ல ஆனா அது அரபி வார்த்ததா ஆனா வைக்க வேணா அப்டின்ட்டாரு
ம்ஹூம்
அல்ஹெனா அப்டின்னு நா யோச்சிச்சு வச்சிருந்தே
ஓகே ஓகே ஓகே
அதுக்கப்பறோ இதுவு சொன்னோ நம்ப இந்த உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா தெரியாதானு தெர்ல அ மெஹர் ஜைலா
ஆமா ஆமா ஆமா தெரியு
கேள்வி பட்டுருக்கீங்களா பாட்டு
கேள்விப்பட்டுருக்கே கேள்விப்பட்டுருக்கே
அதுவு கேட்டே அதுவு அ அரபு வார்த்த ஆனா குரான்ல அந்த பேர் இல்ல அதனால வைக்காதீங்கன்ட்டாரு எங்க அஜத் சேரி அதா டக்குன்னு என்ன பண்ணோ சு சுல்தானானு வச்சிடலானு சொல்லி சுல்தானானு வச்சாச்சு
அவ்ளோதா
அதுக்கு முன்னாடி ஆமா அதுக்கு முன்னாடி வயித்துல இருந்தப்பயே பாத்தீங்கனா ஆமா சேரி அவனுக்கு முகமதுனு வச்சாச்சு சேரி பாப்பாக்கு ஃபாத்திமாங்கிற பேரு இருக்கட்டுனு சொல்ட்டு சுல்தானா ஃபாத்திமா அப்டின்னு வச்சாச்சு ஆனா எல்லாரு சுல்தானா ஃபர்வின்னு வைங்க அப்டினாங்க ஃபர்வின் வேணா ஃபாத்திமாங்கற பேரு இருக்கட்டுங்கறதுக்காக சுல்தானா ஃபாத்திமானு வச்சாச்சு
அஹா
ம்
அது சேரி
ம்
ஓகே ஓகே ம் உங்களுக்கு ஒரு மெஸ் பண்ணிருக்கே அது இருக்கா பாத்துக்கோங்க
எங்க பாக்கறது ஆமா அதுல கால் வந்தா பாக்க முடியாது
அப்டியா உள்ள போயிட்டு பேசிட்டு அப்டி பாக்க முடியாதா
உள்ள போயிட்டு இருக்க ஆஹ கால்ல இருந்து வெ வெளிய போல
சேரி ஓகே ஓகே அப்போ இப்ப நீங்க கட் பண்ணிட்டு பாக்கலா
ஆமா இதுல வந்து உங்க பேரு சமீரானு வருது
இது வேற ஐ டி
சேரி சேரி சேரி
அதுல ஐயோ அதுக்குதா நா மெசேஜே பண்ணே உங்களுக்கு
புரியில
அப்றொ சொல்றே
சேர் சேர் சேரி சேரி
ம்
என்ன டெம்ப்ரேச்சர் செக் பண்றீங்களா?
என்ன
டெம்ப்ரேச்சர் டெம்ப்ரேச்சர் செக் பண்ட்ருக்கிங்ளா
ஆமாமா காது கேக்குதா
கேகுது நல்லாவே கேக்குதே
தூரமா தள்ளி வச்சுதா பாக்குறே கேக்குது
கேக்குது அந்த பீப் சவுண்டு கேக்குது நேத்து நேத்து ரொம்ப பக்கத்துல வச்சுருந்திங்க அப்ப நல்லா ஹெவியா கேட்டுச்சு இப்ப தூரமா இருக்கனா கொஞ்ச கம்மியா கேக்குது அந் சவுண்டு
ஆமா ஏனா நா அவனுக்கு ஃபேன்ல படுக்க வக்க வேண்டானு சொல்லிட்டு அவன தூரமா படுக்க வச்சுருக்கே
ம் சேரி சே
அதுனால நா‌ நா வந்து என்னால ஃபேன் இல்லாம இருக்க முடில நேத்தே ரொம்ப ரொம்ப வெ
ஆமா நேத்துக்கு ஃபீவர் அதிகமா இருந்ச்சு நேத்து
ஆமா நேத்தே ரொம்ப வெக்க இருக்கவே முடியில ரொம்ப செரமமா ஆயிடுச்சு
ம்
அதுனால இன்னக்கி ஃபேன்ல பேயிட்டு படுக்கலான் படுத்தாச்சு
சேர் சேர்
நீங்க பேசுனா மட்டு ரொம்ப மைல்டா கேக்குது ஏன்னே தெரிலியே
தெர்லயே நல்லாதா நா பேசுறே சத்தமா தா பேசுறே இதுக்கு மேல ஆனா அவுங்க நீங்க சொன்ன மாரியே அந்த ரேஷ்மாங்குறவுங்க இத தா சொன்னாங்க என்ட்ட பேசுற எல்லாத்தோட வாய்ஸு அதிகமா கேக்குது ஆனா நீங்க மட்டு மெதுவாவே பேசுங்கன்னாங்க நா சத்தமா தாங்க பேசு இதுக்கு மேல என்ன கத்தியா பேச முடியு என்னாலா அவுங்க சொன்னாங்க ஒடனே அப்ப என்ட்ட பேசுற எல்லா ரொம்ப கத்தி கத்தி பேசுறாங்க போலருக்கு அப்டின்னாங்க அது எனக் என்னன் தெர்லைங்க நா நார்மலா தா பேசுறே
அப்பொ உங்க வாய்ஸே அவ்ளோ தா அமைதி அமைதியான ஆள் போல
இங்க நார்மலா எனா வ எனா வ ஒர்க் பண்றனா அப்போ எல்லாத்துட்டயு ஃபோன் பேசுவே வப்பே சோ அதுனால நைட் டைம்லா கெடயா ஏனா எல்லாரு பெட்ரூம்ல தூங்குவோ நா ஹால்ல தா இருக்கே அதுக்கு அவுங்ளுக்கு எந்த சத்தமு கேக்காது அதுனால நா நார்மல தா பேசுவே அதல்லா ஒன்னு பிரச்சன இல்ல மெதுவா பேசனு அவுங்க தூக்கொ கலஞ்சுரு அப்புல்லா கெடயாது அவுங்க பாட்ல உள்ள இருக்காங்க நா பாட்ல ஹால்ல தா இருக்கே அதுனால பிரச்சன இல்ல
அது செரி ஓகே ஓகே
அதுனால நா எனக்கு தெருஞ்சு நா நல்லா சத்தமாக தா பேசுறே ஆனா ஏ சலன்ட்டா கேக்குன்தா எனக்கு ஒன்னு தெரில
ஃபோன் ப்ராப்ளமா என்னன் தெரியில
இல்ல ஃபோனு ஓகே பிரச்சனல்ல இந்த நெட்டு பாத்தினா நா ஒய்ஃபை தா யூஸ் பண்றே ஒருவேள இந்த ஆப்னால பிரச்சனயோன் எனக்கு தோனுது ஒரு வேள
ஆஹா அது செரி
நீங்க டவுட்டா இருந்தா வாட்ஸ்அப் கால் வேணா பேசி பாருங்க அப்ப உங்களுக்கு வித்தியாசோ தெரிஞ்சிரு உங்களுக்கு ஆமாவா இல்லயானு
ம் ஓகே ட்ரை பண்ணிடுவோ
அதுல பேசுனா உங்களுக்கு இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசன் தெரிஞ்சவேனா நா ஆப்ல வரனால அந்த கால் அப்டிருக்குன்னு நா நெனைக்கற
ஒருவேள அப்டி கூட இருக்கலா
ஆமா இவரு இவரோட ஆப்ல தான நம்பர இன்புட் பண்ணி நம்ம கால் டயல் பண்ணா இவுங்க மூலியமா தான காலே போது நமக்கு
ஆமாம்மா ஐயோ வேற டாபிக் பேசலாமா ம் அதுக்கு தா உங்களுக்கு நா மிஸ் பண்ண உங்கள பாக்க முடிலன்னு சொல்றீங்க
க்க முடியாது ஸ்கிரீனே ஃபுல்லா தெரிய மாட்டேக்குது
ம் ஓகே ஓகே நாளைக்கு காலைல தூங்கணு அதுக்கப்பறோ நாளைக்கு நைட் ஒர்க் இருக்கா
ஆ நாளைக்கு வெள்ளிக்கெழம ஆமா நாளைக்கு அதா வெள்ளிக்கெழம எப்டீன்னு சனி வரைக்கு இருக்கு அதுக்கப்பறோ திரும்ப திங்கக்கெழம நைட்டு தா
சனிக்கெழமயு ஒர்க் இருக்குமா
இல்ல இல்ல சனி ஞாயிறு லீவு தா எப்பயுமே அதாவ் நா சொல்ற இப்ப நாளைக்கு நைட்டு வெள்ளிக்கெழம இல்ல வெள்ளிக்கெழம நைட் லாகின் பண்ணா சனிக்கெழம காலைல தா நமக்கு கணக்கு வெக்க முடியு அப்படி கணக்கு சொல்ற நானு
ஓ அப் படி அப்டி ஆஹ்
அந்த கணக்கு படி பாத்தா சனிக்கெழம அனா ஒர்க்குங்கறது வந்து திங்கள் டூ வெள்ளி மட்டு தா எப்பையுமே
ஆஹா அது செரி எனக்கு தா சனிக்கெழம இந்த வார லீவ் இருக்கா என்னனே தெரீல
ம் ம்
எரிச்சலா இருக்கு சனிக்கெழம சனிக்கெழம ஸ்கூல் போறது அதா இருந்தாலே கடுப்பா இருக்கு
ம் அது எடுத்தோனே வெக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப தான லீவுலா உட்ருக்காங்க அப்டிங்கறப்ப கொஞ்சோ முன்ன பின்ன அனுசரிச்சு தான வெப்பாங்க உடனே சைக்க வெக்க மாட்டாங்களே நா போன சனிக்கெழம ஏ பையனுக்கு ஸ்கூல் லீவு தா வெக்கல
எங்களுக்கு போன வாரோ லீவு தா இந்த வாரோ கண்டிப்பா வெச்சுருவாங்க வெக்க மாட்டாங்கன் நம்பிக்கையா இருக்க கூடாது அதுக்கப்பறோ வச்சுட்டா காண்டாயிருவே
இங்க எப்டின்னா நம்ம திங்கள் டூ வெள்ளில எதோ ஒரு ஒரு நாள் ஆ முந்தனைய வாரோ லீவ் உட்றாங்கா அப்டின்னா அத காம்பன்சேட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க ஆ சனிக்கெழம ஸ்கூல் வச்சிருவாங்க அப்படிதா இங்க பண்ணுவாங்க அனா மோஸ்ட்லி இங்க சாட்டர்டே ஸ்கூல் வக்கறதுல்ல அதாவது பிப்த்து வரைக்கு வெக்கறதுல்ல பிப்த்துக்கு மேலனா வெக்கறாங்க பிப்த் வரைக்கு உள்ள வெக்கறதுல்ல
இங்க கொன்னு எடுத்துருவாங்க
ம் ம் ம்
அதல்லா வச்சுருவாங்க கரக்ட்டா
ம் ம் ம்
இன்னிக்கி நீ காலைல போலியா பாட அந்த பாடங்கல்லா ஆப்டி இருக்கு ஏன்னா எங்களுக்கு எப்டின்னா அந்த ஒன் வீக்ல இந்த பாடோ நடத்தி முடிச்சிறணு அப்டிங்கற ஒரு இத இது பண்ணி வச்சிருக்கே அதனால இன்னைக்கு காலையில போகாது இத மத்தியானோ எப்டியாது நடத்திரணுன் சொல்லிட்டுதா மதியானோ ஸ்கூலுக்கு போனதே அதுக்கப்புறோ போய்ட்டு அவுங்களுக்கு அத கொஞ்சமா நடத்திட்டு
ம்
அதுக்கப்புறோ மத்தியான உட படத்தையு நடத்திட்டு திரும்ப எழுதி போட்டுட்டு புக்க சைன் வைக்கிறது கூட டைம் இல்ல வாங் கி பீரோல வச்சுட்டு நாளைக்கு தா போய் சைன் போடணு காலைல சீக்கரமா போயிட்டு
ம் ம் ம்
கடுப்பா இருக்கு ஒரு மாச லீவுல லீவே இல்ல சம்மர் கிளாஸ் கன் கம்பல்சரியா வந்தாகனுன் கூப்டுட்டாங்க
ம் அப்ப அந்த சம்மர் கிளாஸ்க்கு சேலரி குடுத்தாங்களா
ஆமா சம்மர் கிளாஸ்க்கு சேல்ரி குடுத்தாங்க பிளஸ் அந்த மே மாச சேல்ரியு குடுத்தாங்க
பரவால்ல பரவால்ல அப்போனா நல்ல விஷயந்தா ஒரு சில எடத்துல குடுக்க மாட்டாங்க
அ தந்தாங்க சம்மர் கிளாஸ் சேல்ரி மட்டுமே ஆறாய்ரூவா குடுத்தாங்க
பரவால்ல பரவால்ல நல்ல விஷயந்தா
ஆமா ஆனா காலையில மட்டுதா பத்து பத்து மணிலருந்து பன்னெண்டு மணி வர அதுக் அதுக்கப்புறோ எக்ஸ்ர்ட்டா ஒரு ஆஃப்னவர் எதுக்குன்னா இந்த பிள்ளைங்கள ஃபோட்டோ எடுத்துருப்போம்ல அத எடிட் பண்ணி அ இங்க ஹெச் எம் சாருக்கு அனுப்பிச்சு விடணு அந்த வேல இருக்கு
ம் ம் டெய்லி வந்துட்டாங்கானு பிரசனாகும்போது டெய்லி கணக் காட்டத்துக்கு போடோனோமோ
ஆமா ஆமா சைன் வைக்கணு போகணு சைன் வைக்கணு சைன் வைக்கலன்னா ஆப்சன்ருவாங்க
ஆமா எல்லா இந்த டிஜிட்டல் ஆனந்துலந்து பயங்கர ரிஸ்க்குதா எல்லாமே
எப்டி
ரிட்டன் ஒர்க் டிஜிட்டல் ஆனதுலந்து எல்லாத்துக்கு சும்மா ஃபோட்டோ போடு ஸ்டேட்டஸ் வையி அத அனுப்பு இத அனுப்பு ரிப்போர்ட் அனுப்புன் சொல்ட்டு ரொம்ப இல்லாத டாச்சர் பண்றாங்க அப்பலா வெரு நோ நோட்டு ரெக்கார்டுதா எழுதி வச்சா போது இப்ப டைமுக்கு ச ஃபோட்டோ கேப்பாங்க ப்ரூஃப் கேப்பாங்க எல்லா பார்
ஆமா காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது ஏ ஐ வந்தலந்து எல்லா மே மாற்றமாயிடுச்சு ஆமா கண்டிப்பா
பாத்தீங்கன்னா இப்ப ஐ டிலா பாத்தீங்கனா உங்களுக்கு ஏ ஐ வந்தனால நறைய பேருக்கு வேலைய போயிருச்சு
ஆஹா ஆ
இப்ப பத்து பேர் ஒரு செய்யக்கூடிய வேலைய அது ஏ ஐ இருந்துச்சுன்ன அது ஒன்னே செஞ்சுட்டு போயிரு
ஆமா கண்டிப்பா
அந்த அளவுக்கு அப்பா அப்ப என்னான்னா அந்த எடத்துல ஒரு ஆள் இருந்தா போது அந்த ஒரு ஆள்ருந்து அந்த கோடிங்லா கரெக்ட்டா குடுத்து எல்லா பண்ணாங்கா அந்த பத்து பேரோட வேலைய அதுவே முடிச்சு குடுத்துரு ஏ ஐல
ஓ அப்டி அது சரியா
அதாவது உங்களுக்கு மு அ முழுக்க முழுக்க ரோபோட்டிக்க வச்சே மூவ் பண்றாங்கன்னா அப்பங்க மனுஷனே தேவப்பட மாட்டா
அப்ப இதுக்கப்பறோ அப்ப இதுக்கப்பறோ உள்ள ஜென்ரேசன்ல இன்னு நெறைய வளர்ந்துரும்போல எல்லாத்துக்குமே மிசின் அப்டிங்கிற மாதிரி வந்துரும்போல
ஆமா ஆனா மிஷின் வந்தாலுமே அந்த மிஷின ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணுமுலா அப்டி ஹியூமன் கண்டிப்பா வேணுமுல மிஷின அது தானவே ஆப்ரேட் பண்ணிக்காதுல என்னதா நீங்க ஏ ஐ நவீன மயமாக்கனாலு கடைசியா அதை ஆஃப் பண்றதுக்கு ஆன் பண்றதுக்கு ஒரு மனுஷனா தேவப்பட்றா
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏ ஐ வந்தாலு அதை கிறதுக்கு ஒரு மனுஷன் தா தேவ
ஆமா இப்ப ஐம்பது பேருக்கு எடத்துல அந்த ஒரு ஏ ஐ போது அப்டின்னா அப்ப அந்த ஒரு ஏ ஐ மேய்க்கறத்துக்கு ஒரு ஆள்‌ வேனு அந்த எடத்துல
ஆமா தா
அப்ப அந்த வேலையில்லா திண்டாட்டந்தா நடக்கு பற்றாக்குறை எல்லாமே நடக்கு அப்ப அந்த டைம்ல
அதேதா எவ்ளோ மாற்றங்கள் ஜென்ரல் அப்டியே மாறிட்டே இருக்கு
கொஞ்ச டெவலப் ஆவுது பாப்புலேஷன்னு இன்க்ரீஸ் ஆவுது ஆனா வேலையு குறையுது ஆனா வேலை அதிகமான பாடல்லயே எங்கமே
ஆமா ஆமா ஆமா அடுத்து பாத்தரோ வாஷ் பண்றதுக்கு மிஷின் வந்துரு சாப்பாடு ஊட்றதுக்கு மிஷின் வந்துரு
அதெல்லா ஆல்ரெடி எல்லாமே வந்துருச்சே உங்களுக்கு ஒரு ஏ ஐ மிஷினு நீங்க எல்லாத்தையு உள்ளே போட்டு நீங்க ப்ரோக்ராம் செட் பண்டீங்கன்னா அதுவே வெளியே குடுத்துருறது ஆ
அது அது செரி சே நா கூப்புட்றே
ம் செரி செரி
ம்